என்ன பண்ற
நான் என்ன பலகாரம் செஞ்சுட்டுருக்கேன்
நீ பலகாரமா ரைட் ரைட் நானும் பலகாரமே தான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பலகாரம்லாம் பண்றே
நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் பலகாரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் தீபாவளிக்குன்னும் ஸ்டார்ட் பண்ணல நான் சொன்னேன்ல எங்க வீட்டு்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக் அது நல்ல அதுக்கு தான் பண்ணிட்டு ருக்கேன் இது முடிஞ்ச ஒடனே நான் இப்ப அதல வேற இறங்கனும் என்ன பண்ண போறன்னு தெர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு டயடா இருக்கு நீ என்ன ப முடிச்ட்டியா
ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன் ஆனா நீ சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு ஸ்டார் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு
ஊர்ல இருந்து அம்மாலா வர்லையா
வரல யாரும் நம்மதான் நம்மளே வில வேண்டியதான் நம்மளே எல வேண்டியதுதான் அது மாரி எல்லாம் நம்மளே தான் செய்யணும்
ஆனாம் இல்ல இந்த பங்க்ஷனுக்கு இப்ப நான் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கே தீபாளின்றதுனால என்னால கண்டிப்பா பண்ண முடியாது அம்மாவ தான் கூப்புடணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது இதையும் என்னால ஸ்கிப் பண்ண முடியாது அவாய்ட் பண்ண முடியாது அதையும் அவாய்ட் பண்ண முடியாது இது மெயின் ஃபங்க்ஷன் அதுவும் நம்ம பலகாரம் தீபாவளிக்கு செஞ்சு இப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா கொடுக்குணும் உங்க அக்காவுக்கெல்லாம் கொடுக்குணும் என்ன பண்றதுன்னு தெரியல ரென்டு ஒரே டைம்ல வந்துருச்சு எனக்கு
நமக்குல்லாம் சின்ன புள்ளைல்ல பெஸ்டிவல்லாம் ஜாலியா இருக்கும் க்கா ஏன் ஃபெஸ்டிவல் வருதுன் ருக்கு
உம் உம் பலகாரோ செய்வாங்க நம்ம ஓடி போய் சாப்பிடுவோம் இப்ப நம்மளே செஞ்சு சாப்பிட முடியலனா நம்மளால கரெக்டா
ஆமா அந்த எண்ணெய்ல பொகைச்சல்ல வந்து நம்மளால சாப்பிட முடியாதுன்னு
ஒரு மாதிரி தகுட்டி தான் ஒரு மாதிரி ஆயிடுது யாராவது செஞ்சு கொடுத்து நம்ம உக்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்
ஆமா
இனி கனவுல கனவுல கூட நினைச் பார்க்கவே முடி முடியாது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
திபாளின்னாலே இதான் கொஞ்சம் இது இந்த பொங்கல்லன்னா கூட பரவாயில்ல அன்னைக்கே ஏதோ பொங்கல் வடை பாயாசம் செஞ்சமா முடிஞ்சுது தீப தீபாவளின்னா மட்டும்தான் நிறைய பலகாரம் எல்லாம்
ஆனா தீபாவளி தான் ஜாலியா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகும்
ஜாலியா இருக்கு செலவு அதை விட அதிகமா இருக்குல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு
எல்லாத்துக்கும் செலவாகுதுதான் ஆனா தீபாவளிக்கு நீங்க சொல்ற மாதிரி டபுள் செலவுதான் ஆகுது
பட்டாசு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இப்பல்லாம் இன்னும் ரேட்டு் வேற ஏறிடுச்சு வாங்கிட்டீங்களா
பட்டாசு ரேட்டுல்லாம் ஏ நினைச்சு பாக்கவே பயமா இருக்கு தாறுமாறா ஏறிட்டு போயிட்ருக்கு
ஒரே ஒரு பட்டாசு பார்த்தா ஆயிரம் ரூபான்றான் இந்த நைட்ல ஏதாவ ஒன்னு வெடிக்கிறமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வந்திருக்கு நம்ம எல்லாம் பாக்காதது எல்லாம் இப்ப இருக்கு அழகா இருக்கு ஆனா ரேட்டு அதை விட ரொம்ப அழகா இருக்கு
ரேட் அழகா இருக்கு கரெக்ட்டு
ரொம்ப அழகா இருக்கு ஒண்ணு வாங்க நம்மளால மனசு வருமா
வராது குழந்தைங்க இருக்காங்களே கேட்பாங்கல்ல நம்ம மட்டுனா வாங்காம விட்டுரலாம்
இது டிஃப்ரெண்ட் சவுண்ட் வருது டிஃப்ரெண்ட் கலரஸ் இருக்கு நல்லா அழகா இருக்கு பக்கறதுக்கு ஆனா ஓவர் அநியாயத்துக்கு ஓவர் அதுக்கு மட்டும் நம்ம ஒரு மாச சம்பளம் வைக்கணும் போல இருக்கு
ஆமா எனக்கு என்னத்தெரியுமா தோணுது விலைய கேட்டோனே அழகா நம்ம வீட்டு மொட்டைமாடிக்கு போயிடுவோம் எல்லாரும் வெடிப்பாங்க நம்ம அழகா வேடிக்க இத மட்டும் பாார்த்துட்டு வந்துடலாம்னு தோணுது
இப்ப நம்ம நம்ம வெடிக்கிறதும் மேலதான் போகுது அவன் வெடிக்கிறதும் மேலதான் போகுது அழகா பார்த்துட்டு வந்துன்னே இருக்கலாம் சொன்ன மாதிரி
ஆனா நம்ம குழந்தைங்க கேட்க மாட்டாங்களே
கேட்க மாட்டாங்க என்ன பண்றது ஆனா வளர்ந்துட்டு ட்டாங்க வச்சுக்க அவங்களுக்கே போர் அடிச்சுடும் இன்ன யூஸே பண்ண மாட்டறான் வளர்ந்துட் தானா கண்டிப்பா வெடிக்க மாட்டாங்க நம்ளும் அப்படிதான் இருந்தோம் கொஞ்ச
ஆ யூஸ் பண்ணல தான் நம்ம சின்ன சென்னையில பங்க்ஷன் தான் ஜாலியா இருக்கும்ல்ல வெடிலல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறதல்லாம் எடுத்து வந்து நம் வீட்ல பேப்பர் எல்லாம் வச்சுட்டு நாங்க தான் நிறைய விடிச்சோம்ல்லாம் சொல்லிட்டு இருக் போ
ஆங் கரெக்ட் அந்த மாதிரி ல்லாம் பண்ணுவோம் இப்ப எல்லார் வீட்லயும் வாசல்ல வாசல்ல வந்து குப்பை அதிகமா தான் இருக்கு ஆனா எல்லாரும் வாங்றாங்க யாரும் வாங்காமல்லா இல்ல
எல்லாரும் உம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா செலவு பண்றாங்க
ஓவர்ரு ஆனா என்னன்னா நானு இந்த வருஷம் வாங்கிட்டோம் போன வருஷம் வாங்கலாம்னு இந்த ரோட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தியா
ஆஹ் நம்ம தீபாவளி முடியற டைம் அந்த நைட் டைம்ல எல்லாம் போனோ வச்சுக்கோங்களன் கொஞ்சம் கம்மியான வெலைக்கு வெடி வாங்கிட்டு வரலாம் ரோட் சைடல நீங்க சொல்ற மாதிரி
அப்படித்தான் நான் நினைச்சேன் ஆனா இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது எனக்கு குறைக்குன்ன கூட குறைக்க மாட்டேங்க ஏன்னா அந்த அதான் சொல்றேன் இப்ப டிரெண்டா வந்துருச்சு நம்ம வெடிச்ச வெடிலாம் கூட கம்மியா இருக்கும் இப்ப வந்து ஒரே ஒரு இவ்ளோ பெருசா இருக்கு அது மயில் மாதிரி இருக்கு என்ன யான மாதிரிக்கு என்னன்னமோ டிஃப்ரெண்டா இருக்கு ஒண்ணு வந்து ஆயிரூபாண்றாங்க ரெண்டாயி ரூபாண்றாங்க கரெக்டா
ஆமா ஆமா கரெக்ட் தான் ஒரு ஒரு வெடி ஒரு ஒரு வெல நமக்கு வந்து ஒரு பாக்ஸே முன்னூறு வாயில வாங்கி கொடுத்துருவங்க நம்ம வீட்டு
நம்ம வீட்டுல ஆம்மா அதுவும் நம்ம அந்த பண்டுயாயுல்லாம் போடும் பத்தினா ஞாவருக் காதுல அது வந்து எங்க அப் அப்ப முன்னாடியே வாங்கிட்டு வந்து பயந்துட்டே இருப்பாரு எப்படா அந்த தீவாளி வரும் வெடிச்சு முடியும் எங்க அப்பா ரொம்ப பயம் ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கோம் அப்பல்லாம் அந்த சவுதுக்க
ஆமா இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி கேஸ்சு அப்பல்லா மண்ணென்ன எல்லா நம்ம வீட்லேயே வச்சிருப்போல
கரெக்ட்டு அதேதான் உம் அதுதான் ரொம்ப அப்பா விட்டுல கிச்சலான் அங்கதான் வைக்கைக முடியது எ பந்துே இரும் வேலைக்கு போய கூ வந்து வீட்டுக்கு வ செக் பண்ணுவ அந்த மாதிரி ரொம்ப பயந்து பயந்து வைப்பாரு எங்கப்பா
இப்ப நெறைய சேஃப்டி பிரிகாஷன் இருக்கு அப்போ நம்ம வீடே வந்தாச்சுல ஒரு அன்சேஃபான இடோன் தானே
ஆமா ஆமா அப்பல்லாம் என்ன குட்டி குட்டியாதான் இருக்கும் வீடு ரொம்ப எல்லாம் கூட பெருசா இருக்காது அதுலயும் நம்ம எல்லாம் வச்சுட்டு இருக்குணும் வெளிலயும் வைக்க முடியாது அதனால வீட்டுக்குள்ள பத்திர நிறைய பேக் பண்ணி வைப்பாரு எங்க அப்பா பயந்து ரொம்ப பயப்படுவாரு
உஹம் உம் ஓக்கே ஓக்கே
உம் அதான் இப்பயும் வந்து ச்சு இந்த மாதிரி வெடி நான் வாங்கறதில்ல அதனால தான் இந்த நைட் இதுதா வெடி
பேன்சி வெடி ஃபுல்லா வாங்குவீங்க
அந்த மாதிரி வாங்குவேன் ஆனா அதுதான் அதனால தான் எனக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப எகுருது ஏன்னா அது ரொம்ப காச்ட் அப்புடியா ஏன்னா அது உ ஹ்ம் பசங்களுக்காக பசங்களுக்காக வாங்குன அப்ப பெரியவெடி ஏன்னா நம்ம தான் போய் படிக்கணும் அது பகல்ல எல்லாம் வந்து கூட நின்னுட்டுருக்கணும் நம்ப தான் போய் வெடிக்கணும் நம்ப வீட்ல வேலை செய்யவோமா போய் கூட நிப்போமா இது வந்து அது குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி கலர் கலர் இருக்கா இது நைட்ல வெடிச்சுக்கலாம் வாங்கன்னு சொல்லி மாடி மேல போயிட்டு ஹ்ம் வேல எல்லாம் முடிச்சுட்டு அப்ப போய் விளையாடுவோம் இது பெரிய வெடினா நம்ம நிக்கணும் கூட அதனால அது நானன வாங்கறதில்ல இதே வாங்கிடேன் என்ன கொஞ்சோ வளர வரைக்கும் இதான் வாங்க போறோம் அவ்ளதான் சரி போட்டோம் அப்டின்னுட்டு ஆசைக்காக வாங்குறோம்
நனாலாம் கெழந்தைங்க வெடி அடிக்க கூப்பிட்டு போறோங்க வச்சுக்கோங்களே ஃபர்ஸ்ட் மாஸ்க் போட்டு விட்ருவேன் ஏன்னா நாங்க வாங்கறது நீங்க சொல்ற மாரி பென்சி வெடி குழந்தைகளுக்காக அதுல நெறைய போக வருது தான் மாஸ்க் வெடி இல்லன்னா கடையவே கெடையாது
நானும் அதேதான் அதேதான் ஏன்னா ஒரு வாட்டி எந்த தம்பிக்கு வந்து நம்ம தீபளிப்ப நான்வெஜ்ஜ் சாப்பிட்டுட்டு போய் இது பண்ணிருந்தான் ஃபுல் ஆ போயிருச்சு போலருக்கு ஒரே வாமிட் எடுத்து அ அடிச்சு பிடிச்சி தூக்கி ஓடினாரு எங்க அப்பா அதுலேந்து எனக்கு பயம் ரொம்ப போக வருது நீ சொன்ன மாறி அதனால பசங்களுக்கு நான அப்டிதான் பண்ணுவன் நீ சொன்ன மாறி மாஸ்க் தான் போடுவே நான் வந்து ஜஸ்ட் அப்டி கவர் பண்ணிப்பேன் பசங்க மட்டும் மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப ஓவரா இருக்கு அந்த ஸ்மெல் இப்படி எதுக்குடா கஷ்டம் ப்பட்டு நம்ம காசு கொடுத்து வெடிக்கணும் அப்டின்னு ன்ற மாதிரி தோணுது ஆனால் என்ன பண்ணுறது
கரெக்ட் தான் ஆனா நம்ம கெழந்தைங்க கேட்க மாட்டாங்களே நமக்கு மெச்சூரிட்டி வந்தருச்சு கெழந்தைங்க கேட்க மாட்டாங்கல்ல
அதான் இன்னும் கொஞ்ச நாள் எப்டி வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களும் அவங்க வந்து வெடிக்கு வெடிக்கு போய் வெடிய ஆரம்பிச்சிருவாங்க கைல தூக்கி போட்ட அந்த மாரி ஆமா கண்டிப்பா பாத்தட்டே நிக்கனும் ஆமா அவங்க கேட்க மாட்டாங்க நான் கைல பண்றேன் கைல பண்ற நீங்க அது மாரி பண்ணிருக்கீங்களா
எனக்கு வெடினாலே ரொம்ப பயம்
அந்த மாரிதான் ஐயோ யோ நான் போய் ஊதுவத்தி வைக்கக்கு பயப்படுவேன் தூரமா இருக்கும் வைக்கவே வைக்க மாட்டேன் அது பின்னாடி பின்னாடி ஓடி வந்துவேன் பட்டடே பட்டு இருக்காது நெருப்பு ஓடிவந்திருவேன் அது மட்டும் இல்ல புசுவனம் சங்குசக்கரம் அதுக்கே நான் பயடுவேன் சம்டைம்ஷ் அ வெடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுக்காக எங்க அப்பா அந்த மாரி பயமுறுத்தி போயிருக்குல்ல உ ஆமா ஆனா ஏ கெழந்தைங்கள அப்டி பயப்படுத்துது மத்தாப்பு கையில வச்சா கூட பயப்படுத்துங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல
வளர்ந்ததுவும் மாறிடுவாங்க அதல்ல சின்ன புள்ளங்க் தானே
ஆனா எனக்கு அப்டி தெரியல அது ஜெனட்டிக்னால பாத்தா இதுங்க மாறுற மாரி தெரியல சரி போங்க உங்களோட தைரியம் வேற எங்கேயாச்சும் காட்டுங்க பட்டாசுல காட்டு தேவல நானும் ரொம்ப ஃபோர்ல்லாம் பண்றது இல்ல
உம் வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறவ இங்க வெடிக்கிறானுங்கள எல்லாமே எனக்கு பயமா இருக்கும் அவங்க வைக்கிறத பாத்தா எனக்கு கை நடுக்குது ஊதுவத்தி நீங்க சொல்லறது சொல்லு ஊது ஊத்தி எடுத்துட்டு போம்போது ப வக்காமே வச்ச மாரி என் எனக்கு அப்படியே கைல்லா ஷேக் ஆகு
அதுவு நான் வெக்கர்து எதுவுமே ஒண்ணு வெடியாது அத தான் சொன்ன உன்ன மாதிரியே இருக்கு பாரு உன்ன மாதிரியே இருக்கு பாரு கொழந்தைலந்து ரொம்ப கிண்டில் பண்ணுவாங்க புசு புசுணு போய்டுமா என்னன்னி நீ புசுபுசுன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒழுங்கா பேச மாற்ற அமைதியா இருக்குற அந்த மா உன்ன மாதிரியே இருக்கு பாரு பயந்தாங்கோலி மாதிரி பா புஸ்ஸுன்னு போயிருச்சு நான் வைக்கிறது எதுவுமே வெடியவே வெடியாது அந்த மாரி இருக்கு
ஆக்சுவலி நீங்க வச்சு ரொம்ப நேர எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் வந்த அது நமத்து பேய்ருக்கும் நினைக்கிற வெட்
ஆ அது து ஏனா நம்ப ஆச்சுவலி அப்பெல்லா பாத்திங்கன்னா மழ வரு ஞாபக இருக் கா நம்ம தீபாவளி டைம்ல எல்லா நல்ல மழ தான் வரு இப்பிடியு ம் இப்பதா வரற்த் இது இல்லைன்னு நினைக்கிறே சரியான மழ வேற அந்த டைம்ல்ல ஏனா மாச மாசம் ஆ திவாளி மாறிட்டே இருக்கு மாறுது வருஷ வருஷோ வருஷோ மாறுது ஆஹ இல போன வருஷ இந்த மாசனா அதுக்கா ஆ அடுத்த மாசம் வருது என்னவோ கால எல்லா மாறிட்டே இருக்கு மழ ம மழ டைம்ல வெயில் வெயில் டைம்ல மழ வருது
எல்லாம் கிளைமேட் மாறுது நம்ம மனுஷங்க மாறாங்க அதுக்கு ஏத்த மாரி இந்த மழையு மாறுது
உம் வெலவாசி ரொம்ப மாறுது வெலவாசிதான்
வெலவாசிதான் அழுவாத கொறையா இருக்
ம் ஆமா பழக்க வழக்கங்கள் காலம் ஃபுல்ல டோட்டலா மாறிடுச்சுல்ல நம்பளோட காலமே இல்ல இது இப்ப
நம்மளோட நீ சொல்றன நம்மளோட சைல்டுஹுட்டே வேற
ஓட்டல்ல திரும்ப வராதா நானு ரொம்ப நாள் கனவுள திடீர்னு ஒரு நாள் வருமா வருமா நெனச்சிட்டு இருக்கே வாய்ப்பே இல்ல போல
எனக்கு அந்த சைல்ட்ஹூட் கனவே வந் இருந்தாலு நீங்க சொல்ற மாரி நல்ல கனவு வர மாட்டேங்கிது எக்ஸாம் எழுத போற மாரிதான் வருது
ஐய்யோ கரெக்டா எனக்கு சேம் நைட்டு கூட அதுதா வந்துச்சு ந உண்மே நம்புனா நம்பு நைட்டு எனக்கு சேம் இந்த எக்ஸாம் கனவு தான் வந்துச்சு ஐய்யோ கடவுளே இப்போ உங்ககிட்ட பேசுநல்ல இப்போ நா தூங்க போறே அதே கனவு தா வரபோது பாருங்களே நான்னா கால
சேரி சேரி ஆஹ போய் தூங்குங்க தூங்குங்க ஹ பாய் ஹ